கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா
நல்லா கேக்குது என்னா பண்றீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் காலையில சாப்ட்டாச்சு மத்தியான இனிமதா லேட்டாகு ஒரு மணி ரெண்டு மணி ஆகு
சரி சரி என்ன சாப்பாடு காலையில
காலையில பாஸ்தா செஞ்சு சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
அதெல்லா ஜிம்ல அந்த ஃபுட்ல்லா ஏத்து சாப்பல்லாமா
சாப்ட கூடாதுதா அதெல்லா சாப்டக்கூடாது ஆனா என் எனக்கு தா கொஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு சரி ஆசயா இருந்துச்சுன்னு சும்மா கொஞ்சோன்னு வாங்கி சாப்ட்டே
ஆச வந்துருச்சு சப்பா இட்லியு தேங்காய் சட்னியு சாப்ட்டோ நாங்க
ஓ சூப்பர் சூப்பர் மதியானத்துக்கு மத்தியானத்துக்கு வந்து எங்க வீட்ல வந்து கொண்டைக்கடல கொழம்பு வச்சு கீர
ஃபாம்முக்கு வந்தாச்சு ஜிம்மு ஃபாம்முக்கு வந்தாச்சு கொண்ட கடல போட்டாச்சு எங்க வீட்ல இன்னு சமைக்கல ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா எனக்கு ஒன்னுமே கேக்கல
என்னது
மத்யானத்துக்கு இன்னு சமைக்கலயே எனக்கு கேக்கல அ திடீர்னு
ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க
மத்தியானத்துக்கு இங்க இன்னு சமைக்கல இனிமேலு தா சமைக்கணு பத்து நிமிஷ போ
ஓ சரி சரி என்னா சமைக்கலான்னு ப்ளான்னு
அத அம்மா சம்ப்பாங்க நீங்களே சமைச்சுக்கிட்டீங்களா
ஆமா நானே சமைச்சிருவே வீட்ல காலையில காலையில எந்திரிச்சி சமைச்சு து எனக்கு எடுத்துட்டே வந்துருவே ஜிம்முக்கு மத்தியா தனியா போயிட்ருக்க முடியாது அதனால நா எடுத்துட்டே வந்துருவே எடுத்துட்டு வந்துட்டு மத்தியான ஜிம்லயே வச்சு சாப்ட்டுட்டு சாயந்தர எப்பவும் போல இப்ப இல்ல
ஆமா என்ன பண்றது அப்பற ஜிம் போன ரைட்டா அப்படித்தான
ஆமா மெயின்டென் பண்றதுதா ரொம்ப கஷ்டமாருக்கு நீ போனாலு ஈஸியா சொல்லுவாங்க ஆனா அது கஷ்ட ம்
ஆ
ஆ வராங்க வராங்க ஆ நல்லாவே வராங்க
ஆதான பாத்தே நானு ஃபீஸ் எல்லா என்ன மந்த்திலியா இயர்ல குடுக்கணுமா
மந்த்லியு போடுறவங்க இருக்காங்க ஏர்லி போடுறவங்களு இருக்காங்க வேணும்னா மந்த்லி போட்டுக்கலா
ஆ ஆ நீங்க மென்ஸ்சுக்கு மட்டுமா
மென்ஸ்சு உமென்ஸ் எல்லாருமே
உமன்ஸ்சு வராங்களா
ஆ வருவாங்க உமென்ஸ் தா நெறைய பேர் வராங்க இங்க
ஆ அது என்ன ஒடம்பு பிட்டா வச்சுக்கறதுக்கா இருக்குமோ
பிட்டா வச்சுக்கிறதுக்கு குண்டா இருக்கிறவங்க வந்து ஒடம்பு கொறைக்கிறதுக் கு ஒல்லியா இருக்கிறவங்க ஒடம்பு ஏத்துறதுக்கு அப்பற வந்து கொஞ்ச ஆமா கொஞ்ச எனக்கு டோன் ஆகணு ஆ இடுப்பெல்லா கொஞ்ச அ அலமா இருக்கு அதெல்லா வந்து ஒடுக்கணு அந்த மாரி அந்த ஒ சதையெல்லா கொறைக்கணு அப்டின்னு வரவங்களு வருவாங்க இந்த மாரியு வருவாங்க எல்லாருமே வருவாங்
அதெல்லா பண்ண முடியுமா என்ன
ஆ எல்லாமே பண்ண முடியு ம்
கோச் இருக்காங்ளா
கோச்சுலா இருக்காங்க அதலா ட்ரெயினெர்ஸ் கால்ல மூணு ட்ரைனெஸ் சாந்தரு ரெண்டு ட்ரைனெஸ் மத்தியானம் ஃபுல்லா நாந்தா பாத்துக்குவே
ப்போ மத்தியான உங்களுக்கு நீங்க கோச் ஆயிட்டீங்ளா
ஆமா நா சட்டிவிகேட் கோஸ் படிஷ்டேனே ஆ நா படிஷ்ட்டே நா படிச்சு கோஸ் படிச்சு முடிச்சிடே
இப்ப ட்ரைனரா
ஆமா ஆமா ம்க்ம்
அதுக்கு நம்மளு ஒடம்ப ஃபிட்டா வெச்சுக்கணுமா எப்படி இருக்கன் தெர்லையே
ஏ எ ஃபோட்டோ நீ பாக்கலையா நா ஃபிட்டா தா இருப்பே ம்
முன்னாடி இப்ப எப்டின் நா தெர்ல இப்ப கலயாணம்னா ஆச்சுன்னா அப்படிதானே
ஆமா அது கரெக்ட்டுதா ம் ம் நா ஃபிட்டாதாம்பா இருக்கே ரொம்ப குண் குண்டாலா இல்லா ஒல்லியாவு இல்
ஆ சேர் செரி
ம் நீங்க எத்தன கிலோ இருப்பீங்க
நா நா இருப்பே நீங்க
நா அறுவத்துரெண்டு நீங்க
ஆ இதுதா ஃபிட்டுனா நாளா அம்பதுதா
ஓ ரொம்ப ஒ
ஒருவேல ஹை இல்ல ஹைட்டு கம்மியா இருக்கற்னால அப்டி இருக்குமோ
ஓ நீங்க ஹைட் கம்மியா இர்ப்பீங்ளா சென்டிமீட்டர் எவ்வளோ எவ்வளோ இருப்பீங்க
தெர்லா ஒரு ஃபை இருக்குன் நெனைக்கிறே
அ இல்ல சென்டிமீட்டர்ல ஒன் ஒன் ஃபிஃப்டி செவன் ஒன் ஃபிஃப்டி டூ அந்த மாதரி
ஆ அதுல ந ஃபை தெரியல அளந்து பாக்கல இன்னைக்கு வரைக்கு லேடீஸ்க்கு லேடீஸ் கோச்சா அப்டி ஆமால நீங்கதா ஒரு கோச்சில நாளைக்கு போய் ஹைட்டு பாக்குற நானு ஒன் சிக்ஸ்ட்டி தா நெனைக்கிறே நானு ஆ ஆனா கன்சிவா இருக்கும்போது அப்ப அந்த இதுல ஹைட்டு வெயிட்லா பாப்பாங்கல்ல
ஆமா ஆமா
ஒ சிக்ஸ்ன்தா நெனைக்கிறே நானு செரியா தெரியில அப்பதா நோ ட்ல எழுதிருப்பானுங்க பாக்கணு
உங்களுக்கு எப்ப கல்யாண ஆச்சு
எனக்கு டொன்ட்டி ஒன்ல கல்யாண ஆச்சின் நெனைக்கிறே
ஓ அஞ்சு வர்ஷோ ஆய்
ஆ டொண்ட்டி டூ
ம் சேரி சேரி மூணு வர்ஷோ முடிஞ்சு நாலாவ்து வர்ஷமா?
ஆ மூணு வர்ஷோ ஆமா எ பையனுக்கே மூணாவ்து பர்த்டே வர போது.
ஓ ஒடனே வந்து ப்ரெக்னென்ட் ஆயி கொழந்த பொறந்துருச்சா?
ஆ ஆமா இப்ப அதனால அது ஆமா அந்த ஏரே
ஆ சே
ஒம்பொதா எனக்கு வந்து ப ஒம்போது பதினாலு ஏழு ஒம்போது கல்யாண நாலு பதினாலு ஒம்போது எ பைய பெறந்தா.
சேரி சேரி ரொம்ப சந்தோஷோ என்ன ஸ்கூல் சேக்கலையா?
ஸ்கூலு சேக்கல இன்னு யாரு இதுல சந்தோஷமா அவ என்ன சேட்ட பண்றா தெரியுல்ல.
அதுக்குதா ஸ்கூல் சேக்கலையான் கேட்டே.
காலைல அவுங்க அத்தகிட்ட பேசிக்கிட்ருந்தா. கா அவுங்க ஒரு ஊர்லருக்காங்க. என்னா பேசுறாங்க அவிங்க.
ஓகே ஓக் உங்க ஃபேமிலில மொத்தோ எத்தன பேரு?
நானு எங்க ஹஸ்பண்டு
சேரி.
கொழுந்தனார் ஒருத்தவங்க அவ்ளதா.
ம் மாம்னார் மாமியார்லா இல்லையா?
ஆஹ அவுங்கள்லா இல்ல.
ஓ ஏ லவ் மேரேஜா நீங்க என்ன லவ் மேரேஜா?
இல்லல்ல.
அ.
ஒங்களுக்கு இருக்காங்களா?
அ இருக்காங்க.
எத்தன பேரு?
எனக்கு எனக்கு மாம்னார் இல்ல மாமியார் மட்டுந்தா. அ எ வீட்டுக்காரோட பொறந்த ஒரே தங்கச்சி நாத்தனார் மட்டுந்தா.
உங்க மாமனாரு ஒரு நா த்தனாரு, அவுங்குளுக் கல்யாணாயிருச்சா நாத்தனாருக்கு? மாமியாரா?
ம் ம் நாத்தனாருக் இப்பதா கல்யாணம் பண்ணோ.
நீங்க போயிதா கல்யாணம் பண்ணாங்களா?
ஆமா ஆமா ம்.
எந்த ஊரு அவுங்க கல்யாணம் பண்ணது?
அவுங்க பண்ணது வந்து சென்னை.
சென்னையா ஸ்
சென்னைல கல்யாணம் பண்ணி குடுத்தோ. அவ அங்யேதா வேல செய்றா. அ ஆமா அவ லைஃப்கா அது ஒரு பிரைவேட் கம்பெனி.
ஓ செரி செரி.
அங்க வந்து வேல செஞ்சு கிருந்தா அதுனால சேரி அப்ப சென்னைலியே மாப்பிளைய பாத்து அங்யே கல்யாணம் பண்ணியாச்சு. ட்டு அங்யே இருக்கா.
லவ் மேரேஜோ?
இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ்தா. இந்தம் ஆப்லெல்லாம் பாத்து மேட்ரிமோனி ஆப்லெல்லாம் பாத்து தே செலக்ட் பண்ணி கல்யாண பண்ணி வச்சோ
நாங்களு ஒரு பொண்ணு பாத்துட்ருக்கோ அங்குட்டு எதாது இருந்தா சொல்லுங்க
யாருக்கு உங்க கொழுந்தனாருக்கா
எங்க அண்ணனுக்கு கொழுந்தனாருக்கு போய் எங்க பாக்குறது
நா எ தம்பிக்கே நாங்க பாத்துக்குட்டுதா இருக்கோ
அது செரி அது ந்து நம் முன்னாடியில்லா பொண்ணு ரொம்ப ஈஸியா கெடச்சாங்க இப்பல்லா ரொம்ப டிமாண்ட் ஆயிருச்சு
டிமாண்ட் வந்து பொண்ணு வீட்ல வக்கிறாங்க
வக்கிறாங்க அது கரெக்ட்டுதா ஆமா ஆமா பொண்ணு வீட்ல வக்கிறாங் இப்ப பொண்ணுங்கல்லா என்ன பண்றாங்கனா எல்லாமெ படிச்சறாங்க அவ்ங்களு படிச்ச பையனா எதிர்பாக்குறாங்க வசதியா வேணுன்னு எதிர்பாக்குறாங்க
அ
ரொம்ப கஷ்டமாருக்கு பாத்துட்டுதா இருக்கோ நாங்
ம்
நானு எல்லாத்ரோனு பாக்குறே
எல்லாருக்கு யார் யாருக்கு யார் யாருனு தலைல எழுதிக்கூல அதுவா
அ அந்த கோச்சு தந்த மாரி இந்த ஜிம் ஜிம்முல வந்து போனாமானா எதிர்பாத்தமா
என்னது ஜிம்மு
ப்ப நம்ம எதிர்பாத்துருப்போமா அப்ப
ஆ ஆமா ஆமா அதுவு உண்மதா
இப்ப எத்தன வருஷோ ஆகுது ரெண்டு வருஷ இருக்குமா
ஆ இருக்கு ம்
உங்களுக் ஜனவரி மன்த் தானே கல்யாணோ
டிசம்பர்ல ரெண்டாயிர்த்தி இருவத் அ ஆமா
டிசம்பர் பதினஞ்சு
பதினஞ்சில்ல டிசம்பர் நாலு
அஞ்சா நாலோ அஞ்சு ஓ சேரி சேரி
ஒன்ன மேரேஜுக்கலா உங்க ஹஸ்பண்ட வந்து நாங்க தனியா விசாரிச்சோ தெரியுமா
ஆ சொன்னா அக்கா
வேற வேற ஆள்ட்டல்லா நாங்க வச்சு ஆள்லா விசாருச்சோ
ஆ அ நீங்க விசாரிச்சு உங்கதுக்கு என்ன வந்துச்சு நியூஸு
அவரு வந்து சொந்தமா வச்சிருக்காங்ளா என்னான்லா தெரியில ஆனா அவ்ங்க இருக்கப் ப்டி அங்க வேல பாக்குற அப்டி அப்டின்தா சொன்னாங்க அங்க வே அந்த ஜிம்முக்கு வந்தவங்க ஒர்க்கவுட் பண்ண வந்தவங்க நா ஏ ஃப்ரெண்டு் மூலியமா சொல்லி அவங்க அவங்க ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போவாங்கனு சொல்லி அவங்க புடிச்சி அப்டி புடிச்சோ
ம்
ஆனா அவ் ஓரளவுக்கு தெரியிற அளவுக்கு தான இருந்தாங்க அவங்க
ஆமா ஆமா ம்
அவங்க அந்த வேலைய பாக்கறாங்க இருந்துச்சு ஓகேதா நீங்க சொல்ற மாரி யார் யாருக்கு எங்க எங்கன்னு எழுதிருக்கோ அதா
ஆமா யார் யாருக்கு தலைல என்னென்ன எழுதிரு க்கோ ஆமா யார் யாருக்கு தலேல என்ன எழுதிருக்கோ அதா நடக்கு ம்
கடவுள் என்ன நெனக்கிறாரோ அதா
ஆ அந்த ஒரு பாட்டே வருல கண்ணதாசன் பாட்டு இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன் று அந்த மாரிதா யாருக்கு யாருனு கடவுள் அன்னைக்கே எழுதி வச்சிட்டா ஆனா அது வரதுக் கு லேட் ஆகுது அவ்ளதா
அதுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோ
ம் கெடச்சிரும் என் தம்பிக்கு இப்டித்தா பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கோ ம் அ எப்ப அமைதோ அப்பதான அமையு
கரெட்டு தா
சேரி ஓகே எனக்கு இன்னொரு கால் வருது நம் பேசிட்டு உங்களுக்கு நா அப்பற கூப்றே ம்